ஹலோ நீ கால் வந்துருக் சீ ஆ சொல்லுங்க எனக்கிட்ட இருந்து கால்ல கால் கணக் தேவை இல்ல என் எந்த நம்பர்ஸ்கெல்லா ஆல்ரெடி கால் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன் வருது
இப்ப நந்தினி நம்பருக்குதா கால் வந்துருக்கு
ஓகே சொல்லுங்க இப்ப என்ன தலைப்பு பத்தி பேசலா
நீங்கதா சொல்னு
சுற்றுலா பத்தி பேசலா
நீங்க எப்ப பாத்தாலு அதே டாபிக் தாங்க பேசிட்டு இருக்கோ ஆமர் ஐயோ முடியாதுங்க வேற டாபிக் சொல்லு சொல்லுங்க சொல்லுங்க நேத்து சுற்றுலா போனீங்களே எப்டி இருந்துச்சு
ம் ஆ இல்லைங்க சுற்றுலா மாதிரி எல்லா இல்லங்க கொஞ்சோ நார்மலாதாங்க இருந்துச்சு ஆனா என்ன விலங்குகள் எல்லாம் பாத்து இருந்தோ பெருசா விலங்குகள் இல்லனாலு ஓரளவுக்கு எல்லா இருக்குற விலங்குகள் எல்லா பாத்து கொழந்தைகளுக்கு எல்லா இதுதா அந்த விலங்குதா நீங்க படத்துல பாக்குறதுதா இது ஒரிஜினலா என்ன இருக்கு அப்டிங்குற அளவுக்கு காட்டி குடுக்க முடுச்சுச்சு பெரிய விலங்குகள்ல நாங்க சிங்கம் மட்டுந்தா பாத் தோ வேற அங்க ஒண்ணுமே இல்லன்ல எல்லா ஒழிஞ்சுக்கிச்சு வேற கரடி பாத்தோ கரடி சூ சூப்பரா வாக்கிங் பண்ணிட்டு இருந்துச்சு டேன்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு சோ அது பாத்தோ
வேற என்ன விலங்கள் பாத்தீங்க
வேற விலங்குகள்னா மான் மட்டுந்தாங்க மான்லயே வேற வெரைட்டி வெரைட்டியா மான் மட்டுந்தா இருந்துச்சு அங்க வேற எந்த விலங்குகளும் பெருசா இல்ல மேபி அங்க வந்து அவங்க அந்த சுற்றுலாத்துறை சரியா இல்லைன்னு நினைக்கிறேன் கேரளாவே இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஏன்னா விலங்குகள் ரொம்ப கம்மியா இருக்கு அஹ இருக்கிற விலங்குகளா இருக்கட்டும் பறவைகளா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப கம்மியாத தான் இருந்துச்சு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க பாாரத்து இப்ப தெரிஞ்சுக்கிற வயசுங்கிறதுனால நான்ந்த இந்த டைம்ல போயிருந்தேன் ஆனா என்ன அது அவங்களுக்கு கொஞ்சம் பாரத்து இப்ப புலி அவங்களுக்கு தெரிஞ்ச விலங்குகள் என்ன கேட்டா இப்ப யான சொல்றாங்க புலி சொல்றாங்க சிங்கம் சொல்றாங்க சிறத்தை சொல்றாங்க நீங்க பத்தா புலி அங்க போய் ஒழஞ்சு இது அதை கா பாக்க முடியல யானை இல்லவே இல்ல இல்ல யானையே பார்க்க முடியலங்கிறாங்க நானே நேரில் எங்கேயா பார்த்தாலும் சொல்லுங்க
கேரளாக்குள்ள தான் நீங்க பார்க முடியலேங்கிறீங்க அ
நாங்க என்ன அங்க கோயில் கோயிலாவா போனோம் சொல்லு சுற்றுலா எங்க போனோம் ஜூக்கு போனாங்க அதாவது என்ன சொல்லுவாங்க ஜூனா என்ன சொல்லுவாங்க வனவிலங்கு
ஜூனா ஜூனா தெரியாதுக்கு ஜூகுனா தெரியூங்க எனக்கு
ஆஹ் இல்லைங்க தமிழ்லதத சொல்லணும்ல்லங்க நான் தமிழரசன்ங்க
ஓ சேரி சேரிங்க
அங்க பெருசா புலியூம் இல்ல சிங்கம் மட்டும் ஒன்னே ஒண்ணு இருக்குங்க அதுவும் பெருசா கர்ஜனனை பண்ணலை அது பாட்டுக்கு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு ஒரு பெரிய உயரமான ஒரு இடத்துல ஆஹ்
இங்க தான் கஜான பண்ணீங்க போன எடத்துல எப்படிங்க கஜன பண்ணுவும்
அதலாம் இல்ல அது அது பாட்டுக்கு உட்காந்துட்டு இரு இப்போ கொஞ்சம் நடந்து எல்லாத்தையும் கொஞ்சம் ஷோ காட்டலாம்ந்தாங்க நம்மலாம் காசு கொடுத்து உள்ளே போய் பார்க்க போயிருக்கோம் கொஞ்சம் பெரிய ஏமாற்றம் தாங்க கொஞ்சம் இல்ல ரொம்ப பெரிய ஏமாற்றம் தான் உள்ள போயிட்டு வந்தது என்ன அங்க போயிட்டு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டோம் அது மட்டும் வேண்ணா சொல்லிக்கலாம் பிரியாணி சாப்பிடுற மாதிரி எப்டியும் ஒரு நல்ல ஒரு பிரியாணியும் போயி நல்ல ஒரு ஹோட்டல்ல போயி பிரியாணி சாப்பிட்டோம் உம் இங்க அவ்ளோதான் அங்க சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய விலங்குகள் எல்லாம் ஒன்னும் இல்லை பிள்ளைங்களே இதுக்கொரு தீம் பார்க் கூட்டிட்டு போய் இருந்தா கூட ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க போல
பக்கத்துல்ல தான இருக்கு போ வேண்டிதானே
பக்கல்ல இருக்கு போவேண்டிய தானென்னா நம்ம நேரமு சரியா இரு க்காதுல்லாங்க இப்ப நா போயி ட்டு கால்லந்தே அப்டி அதுவே கரெக்டா இருந்துச்சு மூணு மணி ஆயிடுச்சு சேரி ஓகே இதுக்கு மேல யாரையு தூக்கி நடக்க முடியாது இந்த கைல ஒரு ஆளு அந்த கைல ஒரு ஆளு தூக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சுனா என்னங்க பண்றது சொல்லுங்க நம்மளயே கொன்ன நடக்க பெரிய கஷ்டமா இருக்கு இதுல வேற அவுங்கள வேற தூக்கிட் நடக்கனுனா இதுக்கு நம்ம டூரே அனுபவிக்காம தா இருக்கணு அப்புடிங்கிற மாரிதா இருக்கு இதுக்கு தாங்க தனியாவே சுற்றுலா போறது ஃப்ரண்ட்ஸோட போறதுனா அது ஒரு தனி சந்தோஷொ நம்ம நம்மளாவே இருக்கலா வேற யாரு கூட போனாலு நம்ம நம்மளாவே இரு க்க முடியாது ஒரு மாதிரி எதோ கொஞ்சொ ஒருதலைபட்சமா எதோ நடிச்சிகிட்ருக்கிறான் வச்சுக்கோங்களா ஃபிரண்ட்ஸோட போனோன் வச்சுக்கோங்களே அப்டியே ஒரு திறந்த புத்தகம் மாதிரி ஒக்காந்துப்போ என்ன வேணாலு பேசலா எப்டி வேணாலு இருக்கலா இதுக்குதா நண்பர்களோட போற சுற்றுலாதாங்க உண்மைல சிறந் தது நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ம் நீங்க கரக்ட பசங்கள பொறுத்த மட்டுக்கு அப்டிதாங்க சொல்லுவாங்க ஏன்னா அவுங்க போட்ற ஆட்டமே வேற குத்தாட்டமே வேற என்ன சரக்குக்கு சரக்கடுச்சுப்பாங்க சைட்டுக்கு சை ப்பாங்க ம் எல்லாமே பண்ணிப்பாங்க ஆட்டம் போடுவாங்கனா ஆட்டம் போட்டுப்பாங்க யாரையு பத்தி கவலப்பட மாட்டாங்கல்ல பொண்ணுங்களு அதே மாரி தா யாரபத் தயு கவலப்பட மாட்டாங்க அவுங்க பாட்டுக்கு அவுங்க ஒலகத்துல தனியா சந்தோஷமா இருப்பாங்க
ம்
ம் சொல்லுங்க
சொல்லுங்க சொல்லுங்க அதுது அந்த மாரிதா இப்ப சுட்டு சுற்றுலா அப்புடிதா பசங்களா போனா அப்டியே ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ட்டு
ம்
தனி ஒரு வைப்ல
கண்டிப்பா எந்த எத பத்தியு எண்ணொ இருக்காது யார பத் தியு ஒரு எண்ணமு இருக்காது எந்த
அப்புடியெ அப்டின்லெ இல்லெங்க என்ன விழுக்கு என்ன இருக்கு க்காம இருக்காது எல்லாத்துக்கு ஒரே ஒரு எண்ண என்ன தெரிமா ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க
என்னங்க சொல்லிட்டு தானே போயிருப்பீங்க அப்பறொ என்ன என்ன சொன்னா என்ன சொன்னோன யோசிக்கிறது பொண்ணுங்கன்னு அப்டியே யோசுச்சுட்ரு க்காங்க
ஏங்க ஃபோன் நீங்க அது வ அது வந்து யா நீங்க ஃப்ரீயா நீங்க அப்ப நீங்க என்ன சொன்ன ஃப்ரெண்ட்ஸோட இருக்கான்லத்தெ டைம் ஸபென் பண்றக்கு நம்ம சொல்லிருவோங்க இங்க இருக்காம்பா அப அப்டின் சொலி அவுங்க ஃபோன் நம்ம டிஸிஸ் ஃபோன் பண்ணாதன் திட்டு விழுகு இதே நாம்ம ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஃபோன் பண்ணாட்டி தி சொல்லுனு ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணாலு கன்ஃபாம் திட்டுழுகு ஓ அப்பன்னா அவுங்கதா அவுங்கதா முக்கியமோ திருப்பி இங்கதான வர்னு இங்கதான பண்ணு இங்கதான செய்னு
ஏ இதுவே அவங்களுக்கு பொருந்து ல்ல
ஏங்க நாம அத கேக்க முடியாதுலங்க
ஏங்க எல்லாத்துக் சம உரிம இருக்கு உங்களுக்கு வாய் இருக்குலங்க கேக்க வேண்டியதான
வாயிருக்கு இப்ப வாழணுலங்க வீட்டுக் போயிட்டு
ஏங்க நா புரிலங்க எனக்கு இப்ப ஆணும் பெண்ணு சமோன் சொல்லிட்டு சொல்லி ட்டுதா அவங்களு டூர் போறாங்க அவங்க அவங்க ஃப்ரெண்ஸ்ஸோட வெளிய
அதெல்லா என்ன பண்ணாலு செரிங்க அதெல்லா வந்து ஒண்ணுமே கணக்கு வராது அது நீங் ஃபஸ்ட் தெருஞ்சுக்கங்க அதெல்லா எதுமே கெடையாது நீ என்ன வேணா சொல்லுங்க
நாலா அப்டி கெடையாதுங்க நா எல்லாத்துக்கு சரியா சமப்பங்க சமா வரைனா கூடோ ப
ச்சோ கரெட்டு தாங்க சம உரிம நீங்க குடுப்பீங்கன் நா ஒத்துக்குற
ம் நீங்க நா சொல்லலியா நீங்க வந்துஸ் சொல்ல வேண்டா நா சொல்றன்னா அதே நீங்களு சொல்லுங்க அப்டிங்குற மாரிதாங்க நானு கேக்க மாட்ட நீங்களு கேக்காதீங்க
ஓ
ம்
அப்டி நல்லாருக்காதுல
நல்லா இருக்காதுல்லானா நா அப்டி எல்லா சொல்லலங்க இப்ப என்ன நா வெளிய போம் போது என்ன நீ தொந்ரவு பண்ணாத
அப்டி அப்டி தொந்தரவு பண்ணாதின் நாம சொல்ல முடியாதுங்க அவுங்ககிட்ட நா நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க எனக்கு நீங்க வந்து டிஸ்டப் ஆ இருக்கீங்க நம்ம சொல்ல முடியாதுல்ல
மனசுக்குள்ள என்ன இருக்கோ அப்ப அப்டிதான
புரியில எப்டிங்க என்னாம இருக்கு என்னங்க நீங்க பேசுறீங்க எப்டிங்க என்ன இருக்கு
இப்போ நீங்க ஒரு எடத்துக்கு சுற்றுலா போயிருக்கீங்க ஃப்ரெண்ஸ்ஸோட ரொம்ப என்ஜாய் மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அங்க உக்காந்துகிட்டே நீங்க அவங்ககிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தா அது நல்லாருக்
ஏங்க இந்து நா எல்லாரு அப்டித்தாங்க ஃபோன் பேஸ் சாப்டாங்க ஒரு டைமுக்கு வந்து கரெக்டா வந்து ஒருக்கு மோ ஒரு லன்ச் டைமா ஃபோன் பண்ணி சாப்டியான் கேக்காம உட்டோனா சண்ட நடக்கு வெளிய போனா ஃப்ரெண்ஸ்ஸோட போயிட்டு நா அவளையே மறந்துட்ட என்ன மறந்துட்ட அப்டிதான சாப்டியானு கூட கேக்க மாட் மெசேஜ் பண்ண முடில கால் பண்ண முடில அதுக்கு வாலண்டிய நாமளே போன் பண்ணி சாப்பிட்டியாம என்ன பண்ட்டு இருக்க சரிம்மா இந்த மாரி நேரத்துக்கு வந்து இருக்கோம் சாப்பிட போறோம் கொஞ்சம் கொஞ்சம் இதாகும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா வேல முடிஞ்சிடும் சரிங்க இல்லன்னு வச்சி இல்லன்னு வச்சுக்கோங்க போன் எடுக்கமாட்டாங்க
போயிட்டு வர வரைக்கும் போன் எடுக்க முடிலங்க நம்ம நூறு கால் போண்ணாலும் போன் எடுக்க முடிலங்க
நூறு கால்லாம் பண்ணிருவீங்களாங்க
பண்ணிருவேங்க
ஆ செரிங்க பாக்கலாம்
ஆ போன் எடுக்க மாட்டாங்க மூஞ்ச தூக்கி வச்சுப்பாங் ஆ மெஸ்ஸேஜ் பாத்து ரிப்ளே பன்ன மாட்டாங்க ஆன்லைன்லே இருப்பாங்க கைலே ஃபோனு இருக்கும் வேனே ஃபோன் எடுக்க மாட்டாங்க நம்ம இந்த சூல்நிலயில இருக்கோனு அவங்களுக்கு தெரியாது அப்புறம் அவுங்க வந்து அந்த டைம் அவங்க எதாவது காரு கீரு ஓடிட்டு இருப்போம் எதா ஒரு இது பண்ணிட்டு இருப்போம் ஆ அந்த டைம் கரெட்டா அவங்க கால் பண்ணுவாங்க அந்த டைம் நாம எடுக்க முடியும்னு எடுக்க முடியாம போச்சின்னா என்ன சொல்லுவாங்கனு தெரியீங்களா
நான் இவ்ளோ நேர ஆ பண்ணியும் நீங்க எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்க
ஆ அது அதுவே ஆமா அதல்லாம் கன்ஃபார்மா நடக்குங்க என்ன சொல்லுவாங்கா ஆ நீ நீ நான் நா கோவமா இருக்கேன் அப்பனா நா நா ஒன்னி பத் நூறு கால் பண்ணாலும் பத்து கால் பண் நூறு காலா பண்ண நான் திருப்பிம் ஒனக்கு ஒரு கால் பண்ணிருக்கேன் இல்ல அந்த கால் நீ என்ன பண்ணிரு எடுத்து இருக்கணும் எங்க தான் ஒரு கால் நீ எடுத்துருக்கணும் சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அந்த எடத்துல எடுக்க முடியா கார் கீறு ஓட்டிட்டு இருப்போம் சப்போஸ் கோ வ வண்டில க போ போன்ல போன அந்த அங்க ஒரு சார்ஜ் போட்டு இருப்போம் எங்க வெளில நின்னுட்டு இருப்போம் எதா பண்ணிட்டு இருப்போம் பசங்க கூட பேசிட்டு இருப்போம். ஆனா அப்படி அந்த சூழ்நிலைல இருக்கும் மோது எதா ஒரு மிஸ் பண்ட்டா செத்தோ நாம்ம
ஆமாங்க ஆனா இந்த சுற்றுலாங்கிறது ரொம்ப வாழ் க்கைல ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயம் நம்மள நம்மளோட சோகங்களலாம் மறக்கறதுக்காக தான நம்ம சுற்றுலா ஒண்ணு ஒண்ணு போறோம்
கப்பலல்லாம் திருப்பி வந்து வாழ்க்க வீட்லதான வாழணும்
வீட்ல தாங்க வாழணும் எல்ல நவா இரு றது வந்து பாத்துக்கலாம் அந்த இந்த சோ இந்த சோகத்தை எதுக்கு தூக்கிட்டு அங்க வர போகணும் சொல்லுங்க அங்க போயி இருக்கும்போது அங்க நம்மளாவே இருந்துட்டு போகணும்
பிராஜாங்க கததாங்க அப்
மோஸ்ட் ஆஃப் த மென்ஸ் இப்படித்தானங்க இருக்காங்க அவுங் ஓ பதில் என்னவா இருக்கு நான் என்னவா இருந்தாலும் வீட்ல வந்து அடி வாங்கதான் போறேன் அதனால வந்துட்டு இங்க இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிறாங்க இல்ல ஆ
கிலாத்துக்குமே மீன்ஸ் நா ஒரே ஒரே ஒருத்த மட்டுதான் வந்து எந்த கம்யூனிட்டியுமே மீன்ஸ் எந்த போனு யார்ட்டையும் இல்ல லவ் பண்ணல எதுமே பண்ணல அவ வந்து ஃபுல் சரக்கடுச்சு ஜாலியா என்ஜாய் பண்றா நாங்க இன்விடேஷனே குடுக்க போரோ ஃபரண்டு மேரேஜ்கு அப்போ இன்விடேஷன் குடுக்க போகும்போதும் அவ சரக்க போட்டு வந்டான் ஆ சனிக்கிழமையு சரக்கடுச்சுட்டு வந்டா மத்தவங்க யாரு போல நாங்க மட்டு வீடு வீடா குடுத்துட்டு அப்றோ என்ன சொன்னே சாப்ட எங்காச் போல நல்லா நினைன் ஏ டைம் ஆச் சி நான் வெளிய
பல் ஆ செரிங்க நம்ம அடுத் அ கண்ண பாக்கலா
அடுத்த கால் ஆ ஓகேங்க உம்